ஆ
ஆ கேக்குது ஒரு காலு பேசலயாடா நீ அப்ப வெஸ்ட்டு போனதுல இருந்து
ஏ அவ் வெச்ச ஒனே அவனுக்கு பண்ணேடா எதோ வார்னிங் வந்துச்சு பண்றதுக்கு முன்னாடி அவுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நா பத்து வாட்டி பண்றே பத்து வாட்டியுமே அந்த மாரி தா வந்துச்சு அப்பறோ என்ன பண்றதுன்னு தெர்ல அப்பறோ நார்மல் கால் பண்ணே தூங்கினு இருந்தா செரினு அப்டியே வுட்டே
வுட்டன பையே ரீல்ஸ் தா ஃபுல்லா அனுப்பிச்சிருந்தா எனக்கு குரூப்ல
நா பண்றப்பா தா அப்டியே தூங்கி ஏஞ்ச மாரி இப்பந்தா அப்பறோ அப்டியே வுட்டே சகையோனுக்கு கால் பண்ணியாடா
இரு ஒரே நிம்ஷோ
டே கேக்குதடா
சொல்றா
என்னன்னா இது சைன் அவுட் ஆய்ட்டே கேக்குது அவ தா சொன்னானே கால் பண்ணணு இந்த மாரி யோசன பண்ருக்கோ ப்ரோ இவன்ட அப்டினா
பண்ணாண்ணா ஒங்க்கிட்ட
அ கால் பண்ணே நேத்து தா
ஆ
என்னா ப்ரோ நீங்க காசு தரமாட்டறீங்க என்னாதா கதை
ம்
இப்பதா இது இந்த வாரத்துக்குள்ள போட்டுட்ற
இப்பன்னா எத்தன வாரம்டா டேய்
அது
எத்தன வாரம் பயிரு போடுறே எதுன சொன்னானா
பயிரு அதுதா அது யேகேஷ் சொன்னா ப்ரோ அது சொல்லதா கால் பண்ண ஆமா ப்ரோ நேத்து எடுதுன்னுவந்ட்டா சேரி அதுக்கு எதனா பேமெண்ட் போட்டுவுடுங்கனு சொல்லுவனா
சொல்லுவியா
ஆமா
அதுதா கேட்டே உ கிட்ட அதுக்கு என்ன சொல்றதா பேமெண்ட்டு
அது அவங்கிட்டயே சொல்லுங்க ப்ரோ பயறு எடுத்துனு போனிங்களா அதுக்கு எதனா பேமெண்ட் போட்டுவுடுங்க ப்ரோ ஓரளவு பாத்து போட்டுவுடுங்க ப்ரோ
அவளோதா இனிமே சொல்ரு ப்ரோ பயறு நீங்களே வாங்கினுங்க நீங்க ரென்ட் ரென்ட் மாரி எதனா குடுத்துருங்க அப்டினு சொல்லு
எ அப்பிடிலா வேணா ரென்ட் மாரியா
இப்போ நம்ம பயிரோட சேத்தாதண்டா ஒரு பீஸ் நானூத்தம்பது ரூபா போட்றோ ஐநூறு ரூபா போட்றோ பயிர வாங்னா நீதான வாங்க்கிறா நம்ம மிஷின் மட்டுந்தான குடுத்துட்ருக்கோ
ம்
இப்போ அதுக்கு அந்த மாரிதா கேக்க முடியு ஃபுல் ரேட்டு கேக்க முடியாதுல ஒரு ரெண்டாயிரரூபா அந்த மாரி கேக்கலா அவ்ளோதா
ம், ம் அதுதா இந்த தடவ மட்டு நா அந்த மாரி சொல்லா
ம் அதுக்கு அப்றோ அப்றோ ப்ரோ இந்த மாரிலா பண்ணா எங்களுக்கு ப்ராஃபிட் வராது நாங்க வாங்கி தரோ நீங்க எடுத்துன்னு போய் போட்டுக்கோங்க சென்னையில இருந்தா நாங்க வந்து போட்றோ அப்டி சொல்லிட்லா
ம் கரெக்ட்டுதா அந்தமாரி இருப்பாங்களா
ம் அவுங்க எங்கனா ஒழுங்கான எடத்துல புடிச்சா பரவால்ல காடு மாரி போய் புடிச்சின்னு கூட்டுனு போனா தனியா போனா எப்டி சொல்ல
தனியால்லா போனா எப்பா
நீயே யோசிப்பார அந்த கரூவு தனியா போயி நின்னா என்ன ஆவுறது
ம்
வாழ்கையே வெறுக்கனு கடுப்பாவு
அதுதான்டா கடுப்பு அவனுக்கு எதுக்கு பைத்திய மாரி பண்றானே தெரில தனியா நட்ட நடு காட்ல எடுத்துன்னு போயிட்றா
அவ மட்டு நல்லா சொகு சா ரூம்ல இருந்துட்டு வந்தா நம்பள அப்டியே உக்கார வட்டு
ஆ அதுதா யார்னா அந்தமாரி பண்ணுவாங்களா நல்லா ரூம் எடுத்துட்டு வர வர வர வரன்னு வரவே இல்ல மனுச
நாலு மணிலேர்ந்து காய்கறி கடைல இருக்கன்னு பத்து மணி பத்தர பதுனொன்னு வரைக் சொல்லிர்ந்தான்டா அனக்பா
முடியாது
அங்க வேற போணு ஒரு இப்ப போணு
அத்தான்டா பொயிட்டு உ உருப்புட போறியாடா
ஆ
இல தாப் சொல்ற டே நீயாடா காத்து உட்னுக்க்குற
இல்லியே
ஏ காத்து சவுண்டடு காத்து உன்னுது தா கேக்குது
சேய் நா ஃபேன்ல வெளிய ஒக்காந்துருக்கன்டா
அப்படி காத்து நல்லா பரபரன் கேக்குது
இப்ப அடிகிது ஆனா இதுக் முன்னாடி அடிக்கிலியே
அது நா இன்னொரு கால் பேசினுக்க்குறன்டா அந்த கால் வந்து கேக்குதுறா நீ உற்ற காத்து
இன்ன ஒரு கால்னா
நார்மல் காலு
யாரு கூட
நார்மல் கால் வந்ச்சிடா இப்பே
ஓ
அந்த கால்லே நீ காத்து உற்றது கேக்குது
இது பேஸ்னே நார்மல் கால்லு பேசுரியேடா
ஆம்மா வந்ச்சு டக்கு அட்டுன் பண்ணி பேஸ்ன அப்புற இது ஸ்டாப் ஆயிரு
இது ஸ்டாப்பே ஆவாது வாட்ஸ்அப் கால் மாரி அப்டே இருக்கும்போல
ஆமா
ஆறு நிம்ஷோ கர்ட்டா
அதா நீ அத பாக்காம நீ அதனா ஒரு தோண்டினே இருந்தனா இதுமேர் இல்ல அது இது வேற
என்ட்ட ஸ்பீக்கர் இல்லியே இதுல சும்மா சும்மா எட்ஃபோன் போட வேண்டிதா இருக்கு
ஆமான்டா அதுதான்டா கடுப்பு மத்தபடினா ஈஸியா இருக்கு நானு நகுல்லா பேசுறப்பலா அவன் பாட்னு ஒரு கேம் ஆட்னுப்பான் நா பாட்னு ஒரு கேம் ஆன்னுப்ப
ம்
ஆப்டே போயிரு அது பாட்டு
ஆமா அடே பத்து நிம்ஸ்த்துக் ஒரு வாட்டி அப்டி கால் மாத்திகினே இர்ந்தனா சூப்பரா இருக்கு ஒரு ஒன் ஹவர் பொய்டு புஸ்ஸுனு
ஆ இந்த மார்தா பேச்சு
நம்ப எதனா ஏர்பா்ட்ஸ் போட்னு காதுல மாட்டிக்ட்டு சிஸ்டம்ல எதுனா மல்டிபிளேயர் கேம் போட்டு பேசினே ஆட்னோனா செம்யா இருக்கு புஸ்ஸுன்னு போயிடும் டைம் அதான் கர்டா வரப்ப திருப்பி கால் பண்ண வேண்டித்தா ஃபோன்ல நம்ப கால் பண்றோம் சிஸ்டம்ல கேம் விளாட்றோம் அவள்தா
ம் அவள்தான்டா எனக்கு சொல்லி தர்து அப்டே வந்து சொல்லி தரன்டா உங்களுக்கு
அ ரெக்காட் பண்ணு ரெக்காட் க்ளாஸ் இருக்கா ரெக்
அந்த ரெக்காடட் க்ளாஸ் இருக்கானான் தெர்ல ஆனா எனக்கு இப்ப வந்து ரெக்காடட் க்ளாஸ் இத பாக்கணு னா சொன்னாங்க அது எதுல தராங்கன் பாக்குறே
ம்
பாத்துட்டு அப்டியே குடுக்குற
அதான் டா அத நா அப்டியே ஃப்ரெஷ்ஷரா ஜாயின் பண்ணிகிறேன் டா
ஆனா உன் கிட்ட அவன் அப்டித்தானே சொன்னான்னு சொன்னே ஃப்ரஷ்ஷரா ஏது எடுக்க மாட்டாங்கன்னு
ஆமா என்கிட்ட ஃப்ரெஷ்ஷரா தா இருக்க மாட்டாங்க அது மாரி சொன்னா ஆனா இவன் எப்டி ஃப்ரெஷ்ஷரா போய் ஜாயின் பண்ணோ
யாரு எ அவன் ஃப்ரெஷ்ஷர் கிடையாதுரா
ஆ
ம்
எப்புட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட அவங்க எப்புட்ரா போனா
ஆ தெர்ல
ஒண்ணு அந்த கோர் சொல்லுவ ஊங்கிட்டயே கத குடுக்குறா
ம் வெறுப்பா இருக்கு வெயிலு ம் ம் ம் தை
ம் ம்
எ ஐ ட்ரைனிங்கு சொ எ ஐ ட்ரைனிங்கின் சொல்ட்டு பேசாமலே இருந்தா எப்புட்றா
நீங்கதானடா பேசல அதெல்லா ஆகுண்டா இது இவ்ரு இப்ப கட் பண்ணே இப்ப கட் பண்ணே இதுவாகும்பா பத்து நிம்ஷ எட்டு நிம்ஷ ஆ
ஏய் உனக்கு புரியுதாடா கட் பண்ணா கணக்கு எடுக்கற்து மேட்ரு கெடையாதுடா அதுல வந்து நம்ம கால் பேசிருக்கோனு கணக்கெடுக்குது அவுங்கன் அண்டர் ரிவியூல இருக்குது பாத்தியா
ம்
அந்த ரிவியூ பண்றப்ப இவ்ங்க எது துமே பேசலன்ற‌ மாரி போட்ருவாங்கன் நெனைகிறே அதுல
எனக் அதுல எங்க அண்ட்ரு அண்ட்ரு ரிவியூனு இக்குது
நா சம்மிட் பண்ணேல அஞ்சு காலு அது வந்து அப்டியே எல்லோ கலர்ல அண்டர் வெரிஃபிகேஷனு இரு அப்டியே இரு பாக்குறே அது கட் பண்ணாதா தெரியு போலயே